ஹலோ
ஆ சொல்லுமா
கேக்குதாக்கா
கேக்குதுடா
எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே நீ எப்டிருக்க
நா நல்லாருக்கே வீட்ல எல்லாரு எப்டிருக்காங்க
எல்லாருமே நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
சாப்டிங்களா
சாப்ட்டேன்டா உன்னோட வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு
ஓகே இப்ப எப்டி இருக்கு
இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு
ஓக்கோ அக்கா என்ன சாப்ட்டிங்க
இனிதான்டா சாப்டணும் ஆமடா
ப்போ வேற என்ன என்ன ச்சோ மூவி பாத்தீங்களா ரீசண்டா வெப் சீரிஸ் மூவி எதோ
எதும் பாக்கலடா இப்ப கொஞ் சூ ஒர்க் இருக்கனால அலக் கொஞ்சம் பிஸியா இருக்கனால பாக்கல
ஓகே அக்கா நானே எதுவு பாக்கல டைமும் இல்ல பாக்குறதுக்கு
ஓக்கேடா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவுல்ல என்ன பிளான் பண்ணிருக்க
கூலு இப்போ ஓபன் ஆயிச்சுலக்கா இன்னைலிருந்து உங்க உங்களுக்கு என்னவோ செயா
இல்ல அவளுக்கு வந்து வெனஸ்டே ஓப்பன் ஆகுது
சரி ஓக்கே
நைட் டின்னு பிரிப்பர் பண்ணியாச்சா
ஆ பண்ணி நாங்க சாப்ட்டாச்சு தோச இன்னைக்கு
ஓக்கேடா ஓகே அப்புறம் இந்த ஹாலிடேஸ்க எங்கல்லா போன
எங்கேயும் போல அக்கா இங்க நல்லாவே வெயிலு எங்யுமே வெளில போகவே முடியல வெளில இன்னுமே போகல உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சம்மரு
இங்க வந்து ஒரு டூ வீக்ஸ் ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு அப்புற இங்க ரெயின் தா நல்லா இருக்கு இப்போ கிளைமேட் சில்லன்னு ரெயினு க்கு வெயிலு இருக்கு ரெண்டு மிக்சட்ல இருக்கு சோ நல்லா இருக்கு கிளைமேட் இப்போ
ஓக்கே ஓகே ஓகே இங்க செம ஹாட்டு நல்லாவே வெயில் வெயிலில் எங்கயுமே போகமுடியாத அளவுக்கு வெயில்
ம் ஓக்கேடா ஓக்கேடா என்ன டின்னர் இன்னிக்கு கொழம்பு
கொலம்புக்கு வந்து பிஸ் கொலம்பு ஆப்ட்டர்நூன் வச்சது இருந்துச்சா அத வச்சு சாப்ட்டாச்சு
ஓக்கேடா
ஆம்
பேபி என்ன பண்றா
பேபி விளாண்டுட்டு இருக்காங்க
ஓகே டா ஓகே
அப்றோ என்ன உங்க பேபி என்ன பண்றாங்க
அவுங்க டி வி பாத்துட்ருக்காங்க அவுங்ளுக்கு ஹாலிடேஸ்ல டி வி ஃபோனு டி வி மாத்தி மாத்தி பாத்துட்டேருப்பாங்க
ஆமாடா
க்கு இங்கதா போனிங்ளா
நாய்ஸா இருக்குடா பேக்ரவுண்ட்ல
சோ எப்டி இருக்கப்பா
இப்பவு அப்டிதா இருக்கு
ஊய் நீ ரீசன்ட் டேஸ்ல எங்கேயாச்சு போயிருந்தீங்களா வெளிய எங்கேயாச்சு போனீங்களா
ரீசண்ட் டேஸ் வெளிய எங்கும் போலடா
ஓகே
ஆனா சர்ச்சு பங்க்ஷன் வந்துச்சு திருவிழா வந்துச்சு சோ அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த டென் டேஸு நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா இருந்துச்சு சோ அது மட்டுதா இந்த ஹாலிடேஸ்ல என்ஜாய்மெண்டனா
ம் ஓகே
அம்
நீங்க நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டீங்ளா
ஆமாடா
ஓகே என்ன பண்ணீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெசல்
என்ன தோச சேம் ஃபிஷ் கொழம்பு
சூப்பர் ரெண்டு காம்பினேஷனு சூப்பரா இருக்குமே தோசைக்கு மீன் கொழம்புக்குமே
ஆமா
அப்பற என்ன
ஆஹ் அப்றம் நீ சொல்லுடா
இங்க ரெயின் வரு வருன்னு பாக்றே ஆனா ரெயினே வரமாட்டேங்குது ஃபுல்லாவே
இங்க எக்ஸ் இங்க வந்து மார்னிங் வந் து நல்லா ரெயினாருக்கு அப் அப்புற வந்து பாத்துட்டின்னா சன்லிட் டு செம்மையாருக்கு வெயிலு செம்மையாருக்கு ஹீட்டாவு இருக்கு நெக்ஸ்ட் கொஞ்சங்கழிச்சு பாத்தேனா திப் ப்போ ரெய்னாருக்கு அதே அந்த சேஞ்சஸாவே வந்துட்ருக்கு நல்லாருக்கு
சேர் சேரி
சில்லுனு ஹீட்டுனு அஹ் எ ட்ரெஸ் தொவச்சு போட்டா காயறது க்கு ஹ வெயிலு இல்லல்ல வெயிலு வர இருக்கும் ஒரு ஒன் நாட்டு வாசிக்கிட்டே இருக்கு கோயில வெயில்ல இருக்கு அதுக்கப்பறம் வந் ந்து திரும்ப மழ பொய்யு
கே ஓகே இங்க வந்து ட்ரெஸ் தொவச்சு போட்டா ஒரு ஆஃப் அன் ஆர் தா ஆகும்அக்கா டக்குன்னு நம்ம காஞ்சிரு ட்ரெஸ் எல்லா இந்த அவ்வளோ வெய் இல்ல இங்க
இங்யு அப்படிதாருந்துச்சு ரொம்ப ஸ்வெட்டிங்கா ரொம்ப புழுக்கமாருந்துச்சு எப்போ ரெயின் வந்துச்சோ அப்பதா பா உயிர் வந்த மாதிரி
ஓ கே
இப்ப ஜாலியாருக்கு
கே ஓகே என்ஜாய் பண்ணுங்க இனிதே எனி டைம் தானா உங்களுக்கு
ஆமா இப்ப ரெனி டைம் தா ஆமா நீய் ரொம்ப ஹாட் டு வராது
வராது. ஆஹ் ஆமா இன்னிக்குள்ள ரெயின் ஆஹ் நல்லா ஜில்லுனு இருக்கும் ஒங்ளுக்கு என்ஜாய் பண்ணுங்க. இங்கெ நாங்க ஹாட் தில இருந்துட் இருக்கோம்.
பட் என்னன்னா பீவர் காய்ச்சல் வருது. போக குது. கிளைமேட் வந்து சேஞ் ஆகிட்டே இருக் இருக்கன்னால ப்ச் என்ன சொல்றது
ஆமா ஒடம்புக்கு சரி இல்லாம்லா வந்துட்டே இருக்குதா ஓகே ஹார்ட் வாட்டர் டர் வச்சி குடிங்க. ரொம்ப ஜில்லுனு இருந்துச்சின்னா. அந்த மாதிரி பாத்துக்கோங்க.
க்குறது ஹாட் வர் ஹாட் வாட்டர் குடிச்சி குடிச்சி இருக்க வேண்டியதா
ஓகே
அப்றம் இன்னக்கா பேபிக்கி பஸ்ட் டே ஸ்கூல்
ஆ இன்னிக்குதா ஃபஸ்ட் டே போயிட்டு வந்தாங்க, ஹாப்பியா போயிட்டு வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஆ இனி ப்ராப்ளம் இல்ல, அவுங்களே போயிட்டு வந்துருவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க.
ஓகேடா
நல்லா அவுங்க ஒக்காந் வெளையாண்ட்ருக்காங்க. மேம் போட்டோல்லா சென்ட் பண்ணிருந்தாங்க. பசங்க கூட சேந்து ஒக்காந்து ட்ராயிங் பண்ணிருப்பாங்க.
ஏன்னா அவுங்க வந்து வீட்லயே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இப்ப ஸ்கூல் போனா நெறய ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்க வெளையாட்றதுக் க்கு. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட் ட்டு அவுங்களுக்கு அங்கதான் ஜாலியா இருக்கோ ஸ்கூல்னு ஜொன்னா ஜாலியா இருக் க்கும்
ஆனா என்ன ஒரு நைன் தேர்ட்டிக்கு போணங்கனா டென் தேர்ட்டிக்கு வந்துறாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்ச டைம் வச்சிருந்தா இன்னு நல்லா இருந்துருக்கு ஆனா இவ நல்லாவே என்ஜாய் பண்றா சீக்ரமா வீட்டுக்கு வந்த மாரி இருக்கு அவுனுக்கே அவன் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு அழுகுறா எல்லா கொழந்தைங்களு போறதுக்கு தான் க்ரை பண்ணுவாங்க ஆனா இவ அங்க இருந்து வர்றதுக்கே அழுதுட்டு வரா வீட்டுக்கு வர்றதுக்கு அப்டி இருக்குறா
எனக்கி இனி வெனஸ்டே தா தெரியு என்னென்னலா மென்னு மார்னிங் கஷ்ட தா போறதுக்கு ஏன்னா ஒரு எயிட் ஒன் ஒன் அண்ட் ஃஹாப் மந்த் கிட்ட லீவ் ஆயிடுச்சுல அது ஜாலியா லேட்டா தூங்கி லேட்டா எந்திருச்சு இன்னிக் காலைல சீக்ர எழுந்திரிக்கணு கஷ்
ம் இனி கஷ்டமா இருக் போல்ல ஓகே அது கொஞ்சோ டேஸ் இன்னைக்கு அப்டி இருக்கு இனி பழகிடு
ஆ ஒன் வீக் அப்டி பழகிட்டோனா ஆட்டோமேட்டிக்கா வந்துரு
ஆமா அப்புறம் என்ன அக்கா அப்ற என்ன சொல்லுங்க
அப்ரோ என்ன திரும்பவு இங்க ரெயின்தா அதுதா சொல்லணு
அகைன் ட்ரெய்ன் வந்துச்சா சூப்பர் நல்ல நல்ல இ இதமா இருக்கு நைட்டு தூங்றதுக்கு நாங்க இங்க வந்து ஏசி இல்லாமல ஃபேன் காத்து தூங்க முடியல ஏசி இருந்தாதா தூங்கவே முடியுது பசங்களு ஏசியிலதா தூங்குறாங்க அப்டி பழகிடாங்க புல்லா ஆனா உங்ளுக்கு இப்ப ஃபேன்லயே நல்ல ஜில்லுனு இரு ஃபுல்ல ஃபேன் போட்டாலே
நா ஃபேன் யூஸ் பண்ணவே இல்ல ஜில்லுன்தா இருக்கு
அப்டியே ஜில்லுனு த சூப்பர் நா அங்க வந்த்ர்ர இங்க வந்து வெயில சமாளிக்க முடியல ஆஹ்
ஹ அப்போ சிப்ட் ஆயி இங்க வந்துரு இந்த ஊருக்கு
போல வேலைலாம் சமாளிக்க முடியல வே வெளிய போக முடியல இதனாலயே வெயிலுக்கு பயந்தே எங்கேயுமே போகவே தோணல வீட்டுக்குள்ளயே தா இருந்துட்டு இருக்குற மாதிரி இருக்கு இன்னைக்குதா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே ன்ட்டு வெளியில போய் கூட்டு வெளியில போய் பாக்குறான் ஆனா நல்லா வெயிலு‌ தாங்க முடில போயிட்டு வந்துட்டு எப் எப்படிதா இந்த வெயில்ல போறது அப்படின்ட்டு இனிதான் வெளில போயிருக்கேன் வெயில ஒண் டே போனதுக்கே அப்படி இருக்கு இனி போக போ போய் தே இருந்தா பழகிரும்
ஆமா டெய்லி ஒர்க்‌ போறவங்க எவ்ளோ கஷ் டப்படுவாங்கல
ஆமா எவ்ளோ கஷ்டமா இருக்கும்
நா அங்க இருக்கும் போது ரொம்ப ஹாட்டு தா
கே ஓகேங்க அக்கா இல்லைங்க வந்டாங்க நா வைக்கிறே அப்புறமா கால் பன்றே பாய் கா பாய் பாய் ஆஹ் பாய் டேக் கர் பாய்